ஏன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
அ தோழி சொல்லுங்க தோழி
தோழி எனக்கு ஒர் சந்தேகம் தோழி
ம் சொல்லுங்க
இப்போ டைம் மேனேஜ்மெண் பண்றாங்களா தோழி ‌கொழந்த வச்சுட்டு சமைக்குறாங்க வேலைக்கு போறாங்க வேலையு பாத்துட்ருக்காங்க அத பத்தி உங்ளுக் எதாச்சு நீங்க எதாச்சு இருக்கா உங்ளுக்கு எதாச்சு தெரிமா தோழி எப்டி பண்ணா நல்லதுன்ற மாரி
அத பத்தி அந்த அளவுக்கு நா இன்னு யோசிக்ல தோழி ஆனா நா வச்சுக்கிட்டு சமச்சிருக்கன் தோழி தம்பிய வச்சுக்கிட்டு வேலைக்கின் போல நானு இன்னு தம்பிய வச்சுக்கிட்டு ஆனா செல பேர் போறாங்க தோழி எ என்னோட நண்பர்குலா கூட போறாங்க ஆனா அது இப்போதைக்கி அவுங்குளுக்கு வீடலே வேல பாக்குற மாரி குடுத்துருக்காங்க வாரத்துல ரெண்டு நாள் மட்டு போறாங்க தோழி இந்த டே கேர்லா இருக்குல தோழி அதுல விட்டுட்டு அப்டிதா தோழி போறாங்க அது கஷ்டமாதா இருக்கும் மனஸ் சு வேற அது வேற வழி இல்லாம டேகேர்ல விட்டுட்டு போறவ்ங்குளு இருக்காங்க அ சில பேர் பாத்தீங்குனா இன்னொர்த்தவ்ங்க எனக்கு தெரிஞ்சவ்ங்க கால்ல எந்துச்சு சமச்சு வச்சுட்டு அவ்ங்க அத்தகிட்ட உட்டுட்டு போறாங்க தோழி கொழந்தைய
அத்தகிட்ட விட்டு போறாங்க பாத்துக்குறதுக்கு ஆல் இருக்றதுனால போறாங்க தோழி கரெக்ட்டுங்ளா
இல்லனா கஷ்டோந்தோழி அதும் பால் குடுக்குற மாரிலா இருந்தா கஷ்டோந்தா தோழி ஆனா சிலபேரு ஆனா அந்த பால்லா அந்த இதுல எடுத்து வச்சு அப்பில்லா பண்ணிட்டு கூட போறாங்குல தோழி அதெல்லா எந்த அளவுக்கு சா தியோ அது எனக்கு தெரில தோழி இப்ப எல்லாரும் நெறைய பேரு அப்பில்லாம் பண்றாங்க அத பத்தி இன்னு தெரில தோழி ஆனா என் ஃபிரெண்டு ஒருத்தவ்ங்க வந்து டேகேர்லதா தோழி சின்ன வய்சுல இர்ந்தே உட்டு பழக்கம் பண்ணி உட்டுட்டு உட்டுட்டு போறாங்க அவ்ங்க ரெண்டு பேருமே வ அ வேல பாக்குறதுனால இப்புடிதா தோழி பண்ணிட்டு போறாங்க
அது டேகேர்ன்றது எப்டி தோழி அது வந்து நம்முளுக்கு சேஃபா தோழி பாதுகாப்பா இருக்குமா
எனக்கு என்னனா எ ஒரு நேரோ இல்லனாலு ஒரு நேரோ அவுங்குளு குழந்தகிட்ட மூஞ்ச காம்ய்க்கதான செய்வாங்ளோன்னு எனக்கு தோணு அப்புடி
அது என்னவோ கரெக்ட்தா தோழி ஏனா மூஞ்சை காமிக்கிறத விட அடிப்பாங்களோ
ஓ அப்டி கூட இருக்லா தோழி
ஏனா இப்போ இருக்கிற டேகேர்ல வந்து முக்காவாசி கேமரா வந்துச் தோழி
ஆ ஆ
அது பாக்குது நம்ப்ளு பாத்துக்குலான்ற மாரி கொஞ்சோ இருக்கு
இருக்கு ஆ அது எந்த அளவுக்கு இதுன் தெர்ல தோழி போனதில்லைல அதனால அத பத்தி தெரியல ஆனா நா கேட்பே சாப்பாட்லா கரெக்டா குடுத்துருவாங்ளா அதெல்லா கரெக்டா குடுத்துருவாங்க அப்டிங்குங்க சொல்லுவோ அது எப்டி ஒழுங்கா சாப்டுமா பாப்பா அதெல்லா தெரியுமா நல்லா சாப்ட்டுட்டுதா வருவால நல்லாதா பாத் துப்பாங்க ப்ரச்சன இல்லை அப்டிங்கு
அவுங்க அவுங்க அந்த மனச மனச கல்லாக்கிறாங்க தோழி நம்பளால அது வந்து சாத்தியமா நம்ளுக்கே தெரியாது நனைக்க முடில ஆனா எனக்குமே ஒரு இருக்கு தோழி நம்ளுக்கு எனக்கு என்ன எது இருந்துச்சுன்னா ஒரு டு விட் விட்டுட்டு குழந்தைய வந்து விட்டுட்டு வேலைக்கு போறது வந்து ஃபஸ்ட்டு வந்து இருந்துச்சு போணுன்ற மாரி இருந்தது எனா வந்து எனக் கு வய்சு வந்து கம்மி தோழி இதுக்கப்புறோ நம்ம எப்போ போறது நம்ம எதுமே பாக்காம அன்ற மாரி ஒரு ஒரு ஒரு இருந்துச்சு தோழி எனக்கு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது இப்பவே நம்ம இதல்லா பண்ணிட்டோனா எப்போ பண்றதுன்ற ஒரு கேள்வியு இருந்தது தோழி
ம் ம்
அதல்லா போலா இதெல்லா பண்ணலா கொழந்தைய விட்டு போறது வந்து சாத்தியம்தான்ற மாரி சில பேர் சொன்னாங்க
அ
அது சொல்ற வரிக்குதா தோழி இருக்கு அது சாத்தியம் இல்லன்றது வாழ்க்க நடமுறைல இல்ல தோழி
கரெக்ட் கரெக்ட்டு தோழி அதானா அது எந்த அளவுக்கு பாத்துப்பாங்கன் தெரிலையா அதனால ஒரு பயோ இருந்துட்டே இருக்கு வேலைக் போனாலு ரெண்டு மனசா இருக்கு அங்கயே கொழந்த மேலயே ஞாபகோ இருக்கு
அந்த மாதிரி ஏ தோழி ஆண்கள் இருக்க மாட்றாங்க
ஆண்களால முடிறது நம் பெண்களால ஏ தோழி முடியல
அது எப்டி சொல்றது‌‌ அது ஆண் அது தெரில தோழி அது எப்டி சொல்றதுன் தெரில
எனா ஆண்கள் வந்து என்ன சொல்றது நம்ம பூர்வீகமா ஆண்கள் இருக் றதுனால நம்ம வந்து அது நம்பளே நனைக்கிறோமா இல்ல எதனால இப்போ ஒரு சி சில சில விஷ் யோபெண்களால முடியுதுன்றப்போ முடிது இத வந்து பெண்கள்லா பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் சொல்ல முடியாது அது ஒரு சயின்ஸாவே இருக்குது இதுதா பண்ண முடியுன்றது ஒன்னு இருக் ஆனா இதுல வந்து பாத்துக்கறதுல வந்து ஆண்கள் பெண்களுன்றது இல்லல்ல தோழி
கண்டிப்பா கடையாது பாத்துக்லா தாராளமா தாராளமா ம் பாத்துக்கணு
அது வந்து ஒரு இதுதா தோழி பேரண்டிங்குன்றது ரெ ர் ரெண்டு பேருகிட்ட இருக்கற்தா தோழி
ஆமா ஆமான் தோழி அதுதானா வரணு
தானா வரணுன்ல கையெழுத்து அது வந்து ஒரு எப்டி இந்த வந்து சிஸ்டமேட்டிக்கா ரெண்டு பேரு ஒன்னு பண்ணணுன் ஒரு கருத்து இருக்கு அந்த கருத் த்து வந்து இது பண்ணிதா ஆகணுன்ற மாரி ஒரு கருத்து இல்லல்ல தோழி. இப்ப இருக்கிற காலகட்டத்திலயே இல்ல தோழி. இப்ப எல்லாமே சொல்றாங்க நிறைய மாற்றம் வந்திருக்கு. பெண்கள், ஆண்கள் சமம்ண்றாங்க தவித்து வார்த்தையில தான் இருக் குன்றது வந்து அது நா நம்புறேன் தோழி. நீங்க எண்ணாருக்கு அதுல உங்களுக்கு எதாச்சு வேறுபாடுருக்கா.
ஆ இப்புடித்தா தோழி நானு நம்புறே வார்த்தையில தா இருக்கு, என்னா செயல்முறையில நெறைய பேர் வர்ல. எதோ ஒரு ஓரமா வேணா பத்து பர்சன்டேஜ் வேணா இருக்கலா அதுவு இன்னு பாக்கல ஒழுங்காலா நம்ப
அது வந்து பிற் பிற்கார்கத்துல இருக்குனு நம்புறீங்களா தோழி
இருக்கும் தோழி கண்டிப்பா இப்ப எங்க அக்கா ஹஸ்பன்லா எடுத்துக்கிட்டீங்ன்னா நல்லா பார்த்துப்பாங்க தோழி ஆ இப்ப நைன் அவுங்களுக்கு உம் எப்டி சொல்றது இப்ப எங்க வீட்லலா ஆ ரெண்டு ரெட்ட பிள்ளைங்க தோழி.
இருக்கலா அதுனால வந்து அ அக்கா காலேயில பாத்துக்கிட்டா நைட்லா அவங்கதா தோழி பாத்துப்பாங்க ம் அந்த பிள்ளங்க பாத்ரூம் விட்றது கொல்றது எல்லாமே பாத்துப் பாங்க தோழி சரிசமமாதா பாத்துப்பாங்க தோழி.
அதுக்கு அநம்ம அது சில பேருக்கு கெடைக்கிறது சில பேருக்கு வ
ஆ ஆமா இரவுல அவுங்க அக்காலா தூங்குனாதா காலேல அதுவு எழுந்து எல்லா பாக்கணு கொள்ளனு எல்லா இருக்கா அதனால இரவு நேரத்துல ஃபுல்லா அவங்க பாத்துப்பாங்க தோழி
இரவுநேரத்துல அவுங்க பாத்துக்கிறது ஆ
பண்ணுவாங்க தோழி ட்ரெஸ் பண்ணி விடுறது கொல்றது எல்லாமே டைபர் மொத கொண்டு எல்லா போடுறது எல்லாமே பண்ணுவாங்க தோழி
ஆ கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு தோழி கேக்றப்பவே சமி இப்ப இருக்க சமுதாயத் ல இதெல்லா பண்றது நா பாக் கற வரைக்குமே இந்த வீடியோஸ்ல பாக்குறே தோழி அது நடக்குது எல்லாமே இந்த பிரெக்னன்சில இருக்கிறப்போ கால் அழுதி விடுறது அந்த மாரில பாக்றோல்ல தோழி வீடியோஸ்ல அதெல்லா வந்து வீடியோஸ்ல வரைக்குந்தா இருக்கு செயல்பாடுல வந்த மாரி நா எதுவுமே பன் கண்டது இல்ல
ஆ ஆ செல பேர் இருப்பாங்க தோழி செல பேர் இருப்பாங்க அ
சேர் ஆ நம்ம பாத்துறதுலா இல்லனு
உம் சில பேரு ஏ இருக்கணுனு நெனப்பாங்க ஆனா குடும்பத்துல விட மாட்டாங்க அப்டியே இருக்குலது
அதுவு கரெக்ட் தா தோழி ஏன்னா நம்ப இருக்கிறது வந்து ஃபேமிலியா இருக்கிறதோ அது ஒரு இது நீங்க உங்க என்ன கருத்து இருக்கு தோழி நம்ம குடும்பத்தோட சேத் ருக்குறது வந்து நல்லது நெனைக்கிறீங்களா தனி குடுத்தன இருக்கிற நல்லது நெனக்கிறீங்களா
எனக்கு அ சொல்றது ஒரு வித ஒரு விதத்துல சேந்திருக்கிறது நல்லது ஒரு விதத் அ
வேணான் தோணு ஆ ஆமாங் தோழி ஒரு விதத்துல அ சண்ட சச்சரவு இல்லாம நம்ம நம்பளோட நம்பளா போய்டுவோன்னு தோணு ஒரு விதத்துல இருந்தா எல்லாருனு கூட்டு குடும்பமா இருந்தா நல்லா ருக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்குமஅப்டித்தோணு தோழி
அந்த மாரி இருந்தா நல்லது நானே
ம் ஆமா தோழி
அதுவு சரியான இதுதா தோழி ஏனா நம்ம பாத்தட்டு நம்ம வேலை நம்ம பசங்கன்னு இருந்துக்கலா நம்ம சாப்டாலுமே சாப்பிலனாலு கேக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நம்ம சமைக்கணுன்றது ஒரு இல்ல யாருனா இல்ல நம்ம சாப்டுறோம்னா சமைச்சிக்கலா இல்ல நம்மளுக்கு பசிக்கிலனா சமைக்காமக்கூட விட்
ஆமா ஆமாங்க தோழி தல எப்டி சொல்லு செல பேரு கூட்டு குடும்மமா இருக்காங்க நல்லாவு இருக்காங்க செல பேர் இதுல வந்து நல்லாவே இருந்தாலு எ தாவ்து இச் இந்த சண்ட மூட்டிவுட்றது அதெலா தா தோழி கஷ்டமா ருக்கு ரொம்ப
ம் ஆம்மா தோழி நம்ம நல்லவங்களா இருந்து கூட பிரயோஜன இல்லன்ற மாரி சொல்றீங்க
ஹா ஆமா ஆமா நிச்சயமா
அது நானுமே என்னோட வாழ்க்கைல பட்டுட்டு இருக்கே தோழி நம்ம எதுமே பண்ணிருக்க மாட்டோ எதுமே வந்து நம்ம கேட்கவு ஒருத்தவுங்கள வந்து பேசிருக்கோ பண்றோ அது வந்துப் ப அ அது வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க என்ன என்ன பண்ணாலுமே இந்த பொண்ணு அமைதி இருக்காளே என்ற ஒரு பேசா எடுத்துக்கிற வந்து ஒரு காலகட்ட தா இல்ல அந்த மாரி ஒரு தன்மை இல்லீயா அதனாலனு இல்ல ஆனா வந்து எதும் பண்ணாதவங்கல்லா நா அவுங்களுக்கு நல்லதே நடந்துட்டு ருக்கு அவுங்க பாத்துக்கிறதா ருக் இருக்கட்டு இல்ல அவுங்க வீட்ல இருப்பமே பண்றதா இருக்கட்டு அவுங்க வீட்டு ஃபேமில வந்து எல்லா நடக்கறதா எல்லாமே நல்லதா இருக்கு நம்மளுக்கு ஏன் இப்டி நடக்குதுன்ற மாரி ஒரு அன்லக் அது அன் அன்லக்கினு வாங்கள தோழி
ஆ அது மாரி நெறைய நானு யோசிச்சிருக்கே தோழி நெறைய நெறைய நெறைய நெறைய யோசிச்சிருக்கே தோழி
அது வந்து பா நம்மளுக்கு அது என்ன சொல்றது நிம்மதி நம்ம யோசிக்க போதே அவுங்களுக்கு அப்பறோ ஓகே என்ன பண்றது நடக்குதேன்ற மாரி இருக் கோ அது நம் நம்ம ஒரு டிசிஷன் கூட எடுக்க முடியாம இருக்கே தோழி அத பத்தி இன்ன கருத்துதோழி ஏன் டிசிஷன் எடுக்க முடியாம நம்மளால் இருக்கு கோன்ற மாரி ஏதாச்சு நீங்க யோசிச்சிருக்கீங்களா
எனக்கு எனக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா எதா இருந்தாலு நம்மள்டையு பகிர்ந்து கேட்டு இப்ப இது ஓகேவா அப்டின்னு கேட்கணுனு எனக்கு தோணு நம்மளோட சஜஷனையு கே ட்டுகிட்டு அதுக்கப்பறோ அதுக்கப்பறோ நீங்க யோசிச்சு முடிவு எடுக் கிலா நம்மளோட முடிவையு கேட்டு தெரிசிட்ட்டு செல பேர் வீட்ல எதுமே கேட்காம உங்க இஷ்டத்துக்கே நீங்க முடிவு பண்ணிட்டா அதுக்கு நம்ம தலையாட்டிட்டு போனா அதெலா தா கொஞ்சோ வருத்த த அழைக்கிறது தோழி
அதுவேன செரிதா தோழி ஏனா நம்ம டைமுக்கு எல்லாமே பண்றது நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளு ஒரு ஒரு மனுஷன் தா அண்டு தோழி ஆனாலுமே எழுந்து எல்லாமே பண்றோ இத எல்லாமே பண்றப்போ மட்டு நம்ம தேவையின்றப்போ ஒரு டிசிஷன் எடுக்கறதுல ஒரு முடிவு எடுக்கிறப்போ நம்ம எடு நம்ம இருக் கிறது வந்து நல்லதுனு நெனைக்கிறே தோழி என்னோட சட்டோ அது
என்னோட நண்பர் ஒருத்தருங்க இருக்காங்க அவுங்க வந்து அவுங்கள்ட்ட எல்லாம சொல்லி எல்லாமே கேட்டுதா தோழி பண்ணுவாங்க அதுக்குனு எல்லாமே கேக்கணுனு இல்ல ஒன்னு ரெண்டு கேக்கலா அவுங்க எல்லாமே கேட்டு பண்ணுவாங்க தோழி
இல்ல தோழி நம்ம நா என்னக்கு இப்ப நம்பளா இருந்தாலுமே கேக்குறது வந்து நல்லது தோழி எனக்கு தெரிஞ்சுமே ஏன்னா கேக்குறதுல எதும் வந்து நம்ம கஷ்டப்பட போறது கடையாது
சரிங்க தோழி நம்ம பகிர்ந்தது ரொம்ப நறைய விஷயம் பகிர்வோ தோழி பின்தொடருவோ
சேரி நன்றி தோழி